ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
ம் கேக்குது
ஆ சொல்லுங்க என்னா பண்றிங்க
ஹலோ சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றிங்க
நானு சும்மாதா இருக்கே சாப்ட்டிங்ளா
சாப்டாச்சி ஆக்சுவலா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு டூர் போலான்ட்ருக்கோ
ஓகே
பட் என்ன ஊரு போறதுன்
ம் ம்
நீங்க எதோ ரெக்கமெண்ட் பண்றிங்ளா
எனக்கு தெரிஞ்சு ஊட்டி போலா ஊ இந்த சம்மர் கிளைமேட்டுக்கு ஊட்டி போனா நல் லாருக்கு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி கொஞ்ச நல்லாருக்கு நா போயிருக்கே ஊட்டிக்கு போயிருக்கே அங்க வந்து அந்த கிளைமேட் எல்லா கொஞ் ச நல்லாருந்துச்சு வெயில் இது நா போன டைம் வந்து குளிர் டைமு சோ அதனால எனக்கு அதுக்கு இதுக்கு கொஞ்ச ரொம்ப குளுரா இருந்தா மாரி இருந்துச்சு ஆனா இந்த டைம்ல போனிங்கனா அது கொஞ்ச நல்லாருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்ற ஒகேனக்கல் போயிருக்கிங்ளா
ஆக்சுவலா ஊட்டி கொடைக்கானல் ஒகேனக்கல் இதெலா ஐடியாவே இல்ல வேற எதாது கொஞ்ச நல்ல பிளேஸா பாத்துட்ருக்கோ ஏனா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையு கூட்டிட் போலான் சொல்லிட்டு
அதனால வந்துட்டு கொஞ்ச நல்லா பிளேஸா போலா க்ளோஸ் டு ஒரு தேர்டி டு ஃபார்ட்டி பீப்புள்ஸ் போற மாதிரி நல்ல பெரிய வெகிக்கில் எடுத்துட்டு நல்லா நறைய பேரு போற மாரி ப்ளான் பண்ணிருக்கோ
ஓ அப்டியா
சோ அதனால வந்துட்டு கொஞ்ச நல்ல ஏ ரியா ஏரியாவா நல்ல பிளேஸா நல்ல ஃபுட் இருக்க எடமா நல்ல சுத் தி பாத்து என்ஜாய் பண்ற மாதிரி கிட்ஸ் எல்லா கொஞ்ச விளையாடற மாதிரி பெரியவங்கனாலு கொஞ்ச நடக்காம அப்டி போயிட்டு ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர மாரி பாக்கணு
ஓ அதுனா அப்பின்னா நீங்க கோவில் அந்த மாரி போலாமல்ல கோவில் எதா திருச்செந்தூர் அப்பறொ இன்னு பழனி அதலா திருச்செந்தூர்லா போயிருக்கிங்களா அங்க வந்து அழகா பீச் பக்கத்துலயே பீச் எல்லா இருக்கு நாங்க ஒரு டைம் அங்க போனோ
ம் ம்
நல்லா இருந்துது அங்க பீச்சு இருந்துச்சு பக்கத்லயே அந்த கோவிலுக்கு அடிவாரத்திலே பீச்சு இருக்கு சோ அது நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட் ஏது அந்த இதெல்லா பாத்துட் வந்தோ
ஓகே
சோ அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க போயிருக்கிங்ளா திருச்செந்தூர்லா
ஆக்சுவலி நா தனியா போயிருக்கே பட் ரெண்டு நாள் டூர் போற மாரி ப்ளான் பண்ணிருக்கோ சோ அங்க அந்த அளவுக்கு எதுவு இல்ல
ஓ
சோ டூருனம்போது டூரா போனா நல்லாருக்கு கோவிலுக்கு போய்ட்டு பாத்துட்டு வந்தா அது டூர் ஃபீல் வராது சோ எதோ புனித யாத்திரை போனா மாதிரி ஆயிடு
ம்
சார் நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அவுட் சைட் ஸ்டேட் இருந்தா கூட ஓகே
ஆஹ அப்ப எல்லாம் கேரளா ட்ரை பண்ணலாம்லா கேரளா மூணார் கொச்சின் கேரளா போனீங்கனா பக்கத்துல பக்கதுல தான் மூணு மூணார் கொச்சின் அந்த மாரிலாம் இருக்கு அதுக்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா இருக்கு எங்க காலேஜ்ல ஒன் டைம் கூட்டிட்டு போயிருந்தாங்க சோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சி அங்கேயும் கிளைமேட் நம்ம இருக்கு இருக்குறங்க வெயிலுக்கு அங்க நல்லா கூலிங்கா செமையா இருக்கும் சோ அந்த சைட் கேரளா வேற எதுனா ட்ரை பண்ணி பாருங்க இல்லையா அப்ப கேரளா கன்னியாகுமரி இருக்கும் அங்க போய் பாருங்க கன்னியாகுமரி நல்ல அந்த எ இது எத சொல்லுவாங்களே பிரிட்ஜா கிளாஸ் பிரிட்ஜு அப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு நல்லா இருக்கும் அதெல்லாம் நீங்க பாத்துட்டு வரலாம் ஃபேமிலியோட போனீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்
இல்ல ஆக்சுவலா பிளான் பண்ணிருக்குறது வந்து ஃமிலியா போற மாரி சோ இந்த மாரி சின்ன சின்ன பிளேஸ்கு போனா எல்லாருக்கும் வந்து அது புடிக்கும்ன்னு சொல்ல முடியாது சோ அதனால வந்துட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் புடிச்ச மாரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே பிளேஸ்லயே வந்துட்டு கிளைமேட்டு்
ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி பிளஸ் ஃபுட்டு் அதுவே எல்லாரும் வெளியில போனா நல்லா சாப்புடணும்னு நினப் இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி நல்ல ஃபுட் இருக்க மாதிரி பிளஸ் ஓவர் டிராவலிங் இருக்க கூடாது இப்போ ஒரு இடத்துக்கு போனா பக்கத்துலே இன்னொரு எடம் போனும்ன்னா பாத்துட்டு ரிட்டன் வர்றது மட்டும் டிரவலா இருக்கணு போறது மட்டும் டிரவலா இருக்கணும் சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ் பாத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்னு ஃபீல் ஆகுது
அப்ப நீங்க கேரளா ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சி நல்லா இருக்கும் அங்க ஃபுட்டும் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் அதே மாதிரி அங்க பூக்க கேர்ளா போனீங்கன்னா பக்கத்துல கொச்சி மூணார் அந்த மார்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க டூ டேஸ்மே அது அங்க பத்தாது சோ ஒரு தடவ நீங்க கொஞ்சம் அட்ஜ் பண்ணி அத பாத்தட்டு என்ன அங்க ரெண்டு பேஸ் வந்து பாத்துட்டு வர மாரி இருக்கும் சோ அங்க போனீங்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் நனை னிக்குறேன்
நான் கேள்விப்பட்ட வரைக்கு கேரளால வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுல இருந்து போனாங்கனா ஃபுட் ஒன்னு அந்த அளவுக்கு செட் ஆகாது ஏன்னா அவங்களோட ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருஸ் பெருசா இருக்கும் சோ அது வந்துட்டு இவங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கற மாரி ரி சொன்னாங்க பட் அதுக்குமே நான் என்ன சொன்ன ஆல் டர்னேட்டிவ்வா வந்துட்டு இந்த மாதிரி நம்மளே வந்துட்டு ஓனா ஃபுட் கொ பண்ணிக்கலாம் சோ நம்மளே கூட ஒரு குக்கர் லைக் ஒரு செஃப் மாரி யாறயாது ஒருதர கூட்டிட்டு ப்ளஸ் தேவையான சின்ன சின்ன ஜாமான் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு சோ ஒரு லிமிட்டடா ஒரு த்ரீ ஃப்ல் டிஷஸ் மட்டு செஞ்சுக்கலா
சோ அப்டினு ஐடியா குடுத்த பட் இருந்தாலும் தெரியல என்ன பிளன்னு கன்ஃபர்ம்மேஷன் ஆகல பட் அகென் ரொம்ப தூரம் போற மாரி பிளன் பண்ணணும் ஏன்னா இப்ப நம்ம வந்துட்டு பக்கத்துலயே போய் பாக்கனுதுக்கு வந்துட்டு இவ்ளோ நேரம் ஓவர் நைட் ஸ்பெண்ட் பண்ணி டிராவல் பண்ணணுங்குற அவஸ் ஷம் இல்ல அடுத்த விஷயம் இவ்ளோ பேர் போறோம் சோ என்னைக்கா ஒரு டைம் தான் போறோ அதுக்கு வந்து நல்ல லொகேஷனா போனா நல்லா இருக்கும் சோ ப்ளான் என்னன்னா ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் லைக் ஒரு பஸ் எடுத்துட்டு லைக் ஒரு எயிட் ஹார்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு நல்ல லாங் நல்ல புது ப்ளேஸ் இதுக்கு முன்னாடி யாரு பாக்காத மாதிரியான ப்ளேஸா இருக்கணு எல்லாருக்கு புடிக்கிற மாரி ப்ளேஸா இருக்கணு போய்ட்டு ஃபஸ் டே ஃபுல்லா நல்லா ஜாலியா இருந்துட்டு ஓவர் நைட் வந்துட்டு எல்லா ஒரே எடத்துல ஸ் டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு சோ நெக்ஸ்ட் டே திருப்பி அதே மாதிரி போய்ட்டு எல்லா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி எயிட் ஹர்ஸ் ட்ராவல் பண்ணி ஊருக் போய்ட்டா நல்லாருக் கு சும்மா இங்க பக் கத்துல இருக்க ப்ளேஸ்க்கு வந்துட்டு ஓவர் நைட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு திருப்பி அங்க இருந்து அடுத்த ப்ளேஸ் டிராவல் பண்றே இல்லனா நாலு ப்ளேஸ் பாக்கறே ஆறு ப்ளேஸ் பாக்கறே அப்டின் சொல்லிட்டு சும்மா இந்த ட்ராவல்லே வந்து டைம் டைம் வேஸ் பண்ணக்கூடாது சோ இருக்கறதே வந்து ஃபாட்டி எயிட் ஹார்ஸ் தா சோ அந்த ஃபாட்டி எயிட் ஹவர்ஸ் வந்துட்டு ஜாலியா வந்து எதோ ஒரு ப்ளேஸ்ல வந்துட்டு ஸ்பெண் பண்ணணுமே இத வேற சும்மா அங்க போறே இங்க போறேன் சொல்லிட்டு ட்ரவல்ல டைம் வேஸ்‌ பண்ண கூடாது ஃபஸ்ட்டு அடுத்த விஷயோ வந்துட்டு இப் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பஸ் கிட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க சோ எல்லாருக்கு புடிச்ச மாரியான ஒரு ப்ளேஸா இருக்கணு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சின்ன பசங்கல்லா போனா பார்க் தீம் பார்க் இருந்தாலே அவுங்க வந்து ஃபுல் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவாங்க
ஆமா பட் நீங்க பெரியவுங்க கூட போறீங்கெல்ல அதனால இத மட்டு இது பண்ணி போக முடியாதுல்ல
அதனாலதா சொல்றே இப்போ இப்ப சின்ன பசங்களுக்கு மட்டு போற மாரியோ இல்ல பெரியவங்களுக்கு மட்டு போற மாரியோ இல்லாம இப்ப எல்லாரு ஒரு எடத்துக்கு போனா எல்லாரு என்ஜாய் பண்றணு அந்த மாதிரி ஒரு ப்ளேஸா இருக்கணு அதுக்கப்றோ வந்துட்டு ஃபுட்டு சோ இவ்ளோ பேரு போறோனாக்குள்ள ஃபுட்டோட எக்ஸ்பென்ஸ் வந்து எங்க்யோ போயிடு சோ அதுக்கேத்த மாரி எல்லாருக்கு குக் பண்ற மாதிரியு இருக்கணு அந்த எடத்துல கேம்ப் ஃபயர் மாரி போட்ற மாரியோ இல்ல குக் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இருக்க மாரியோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பீச் பக்கமா எங்கயோ போனோனா நம்மள கூட ஃபிஷ் பக்கத்துல கம்மியான ப்ரைஸ்க் பண்ணி நம்மளே கூடோ
அ அந்த மாரி பீச்சு பீச் இருக்குற மாரி போனீங்கனா கன்னியாகுமாரி ராமேஷ் வறோ அந்த மாரிலா போலால அங்கெல்லா வந்து பீச் இருக்கு ஃபிஷ்ஷு பக்கத்துலே இருக்கு அங்கேயே வந்து ரெடி பண்ணி சமச் தர மார்லாருக்கு அதே மாரி ஒகேனக்கல் போனீங்கனா அங்க்யே சமச்சு தரு வாங்க நீங்க அங்கே நீங்க சமைக்கல்னாலு அங்கிலே அங்க்யே சமைக்கலா ஆள் இருப்பாங்க அவுங்க சமச்சு குடுப்பாங்க ஃபிஷ்ஷு நீங் எடு த்து ஜாலியா ஃபேமிலியோட ஸ்பெண் பண்ணி சாப்ட்டுட் வர்லா பட் இல்னா நீங்க ராமேஸ்வரோ கன்னியாகுமரி அந்த மாரி போனீங்கனாலு அங்கயு பீச் இதுல்லா இருக்கு இல்லியா ஃபிஷ் லா இரு க்கு இல்லையா சோ நீங்க அங்கப் போனாலு நெறைய ட்ரை பண்ணி சாப்டுட்டு வரலாம்ல ஃபேமிலியோட
ம் ம் ம் அதுவு கரெக்ட்டு தா தெரில இன்னு வந்து ப்ளேஸ் ஃபைனல்
ம் ம் ம் ம் நாங்க ஒன் டைம் போனோ
ம் ம் கேக்ல
நாங்க ஒன் டைம் போனோ இதுக்கு ராமேஸ்வரத்துக்கு நாங்க எங்க சாரோ நா ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கு போது எங்க சாரோடய மேரேஜுக்காக போயிருந்தோ
ம்‌ ம்
அங்க ராமேஸ்வரத்துல வந்து பீச்சி அதெல்லா கொஞ்சோ நல்லாருந்துச்சி அங்க பேசுத சாக்கா கொஞ்சோ‌ சில் கிளைமேட்டாவு இருக்க மாரி இருந்தது சோ அது நல்லாருக்கு அதனால ட்ரை பண்ணி பாருங்க ஃபிஷ்ஷு அங்கியே இருக்க மாரி இருக்
எனக்கு ராமேஸ்வரோ போகணுன்னு ஆஸ் இப்ப தா ஏன்னா நெறைய சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருக்கு பட் அகெய்ன் நம்ம ரெண்டு நாள் போறோன்ற அதனால இவ்ளோ பேர் கூட்டிட்டு போறோ சோ அந்த அளவுக்கு அங்க பாக்குறதுக்கு ஒண்ணுல்ல ஒரே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு அத விட்டா ஸ்டாச்சூ இருக்கு அவ்ளோதா இருக்கு வேற எதவு அங்க இல்ல பெருசா
ஆமா அதப் அத பாக்கதுக்கு நீங்க டூ டேஸ் தா போறீங்கன்னா டூ டேஸ் தா போறீங்கன்னா அப்போ கன்னியாகுமாரி ஃபர்ஸ்ட் நாள் டிரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறோ அங்கதா மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு குன்ற மாரில்லா சன் ரைஸ் சன் செட் அந்த மாரில்லா பாக்கலால்லா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க சோ அத பாத்துட்டு அப்டியே நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா அப்டி ராமேஸ்வரத்துல போயிட்டு அங்கல்லா பீச் சில்லா பாத்துட்டு சோ அவுங்க ஃபேமிலியா சமச்சி சாப்ட்டுட்டு வரலாம்ல
கரெக்ட்டு தா தெரில ஃபேம்லி மெம்பர் இன்னு டிசிஷன் எடுத்து முடிக்கல அ என்னோட ஒபீனியன் சொல்லிருக் கு சோ எல்லாருக்கு பிடிக்கிற மாரி பிளேஸாருக்கணு அடுத்த விஷயோ டிராவல் பண்ணி போ றோ ஒர்த்தான பிளேஸாருக்கணு ஃபுட்டு அதே மாதிரி எல்லாருக் கு நல்ல ஃபுட்டு கெடைக்கிற மாரிருக்கணு ஏன்னா நம்ம ஊர்ல இருந்துட்டு வெளியூர் போனா ஃபுட்டதா பெரிய பிரச்னையாகு அது இவ்ளோ பேரு போறதுனால இன்னு பிரச்சன அதிகமாகு சோ ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டா இருக்க மாரி இருக்கணு நா போய் சொல்லியிருக்க பட் அகேய்ன் இன்னு டிசிஷன் எடுத்து முடிக்கல எல்லாரு பேசிட்ருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறந்தா தெரியு
அ ஓகே ஓகே நல்லா என்ஜாய்மெண்ட் தா போ எப்ப போற மாரி ஐடியால இருக்கீங்க
சும்மா ஆக்சுவல் பிளான் வந்து வித்தின் டூ வீக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணனு
ம்
பட் வந்துட்டு இந்த மாதிரி நீ வேற ஃபைனல் பண்ணல பிளேஸு ஃபைனல் ஆகல சோ அதனால வந்துட்டு இன்னோ ஹோல் பண்ணி வெச்சிருக்கு
ம் ம்‌ ம்
பாக்லா எல்லாரு என்ன சொல்றாங்க இப்போ எ என்னோட கருத்தோ நா சொல்லிட்ட பட்டு ரிலேட்டிவ்ஸ் அவுங்கவுங்க ஒரு ஒரு பிளேஸ் வந்து போணுன்னு மைண்ட்ல வெச்சிருப்பாங்க சோ யார் யாரு என்ன சொல்றாங்ளோ அதுக்கேத்தா மாதிர் ரி வந்துட்டு டிசிஷன் எடுத்துக்கலா
ம்
அப்படின் சொல்லிட்ருக்கு பட்டு அகேய்ன் நம்ம நம்ம சைட்லருந்தோ சொல்லிட்டோ அவுங்க அவுங்க சைட்லருந்து கன்ஃபார்ம் பண்ணாதா தெரியு
ம் யாரு கூட்டிட்டு போறேன் சொல்லிருக்காங்க இவுங்கள
ஒ ஆக்சுவலா இல்லல்ல ஃபேம்லில வந்துட்டு மாமா வந்துட்டு கூட்டிட் போறன் சொல்லிருக்காங்க பட் அகெய்ன் அவுங்க மாமா எடுக்கறதா முடிவு நம்ம நம்மளோட ஒப்பீனியன் தா சொல்ல முடியு சோ நம்ம அப்புறோ தனியா ஒருவாட் டி நம்ம பிளான் பண்ட்டு நம்ம இன்வைட் பண்றப்போ நம்ம சொல்ற பிளேஸ்கு அவுங்கள கூட்டிட் போலா பட்டு இப்ப அவுங்க கூப்ட்டுருக்கறதுனால அவுங்க கூப்புட் டு போற ப்ளேஸ்க்கு சும்மா போயிட்டு வந்தற்லா அப்டின் சொல்லிட்ட எ அவுங்க ப்ளான
ம் ம ஆமா ஆமா ம் ம்
ம்
ஓகே ஓகே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க
நானு அப்படிதா மைண்ட் செட் பண்ணிருக்கே பட் இருந்தாலு ஒரு பக்க ஒர்க் ஒரு பக்கோ ஃபேமிலி எல்லா இருக்கு ஒய்ஃப் விட்டுட்டு போனோனா ஒயஃப் வந்து விட மாட் ட்றாங்க
ஒய்ஃப விட்டுட்டு எப்டிங்க போவீங்க ஒய்ஃப் போனா ஒய்ஃபையு கூட்டிட்டுதா போனு அவுங்களுக்கு நாலு எடோ பா பாக்கணு அப்டின்ல்லா இருக்கு இல்லையா நீங்க மட்டு போயிட்டு வந்தரது நல்லதா அவுங்களயு கூட்டிட்டு போனு அவுங்களு எப்பயு வீட்லயே இருக்காங்க சோ அவுங்க